ஆ ஹலோ
ம்
வணக்கம் ஆ வணக்கம்மா வணக்கோ
குல்க்கா
ஆ ஆ என்னப் ஆ நல்லாருகோம் மா
ம் நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லாருக்கம் மா என்ன பண்ணிட்ரிக்கீங்மா
நா வந்து பசங்களுக்கு ஸ்கூலு சமையல் பண்ணிட்ருக்க
சமையல் பண்ணிட்ருக்கீங்களா
ஆமா
சரி சரி
ம்
நா நா கொஞ்சோ துணி இருக்குது எங்களது ஃபஸ்க பசங்கலுக்கு ஸ்கூல் எதுவு இல்ல
ம்
தொவச்சுட்டு தா அப்பறந் தா சமையல் ஸ்டாட் பண்ணணு
ம்
அப்பறம் பேங்க்ல உங்களுக்கு லோன் எடுக்கறது எப்படி என்னன்ன தேவ அப்டின்ல்லா தெரியுமா உங்களுக்கு ஏதாவது
இல்லையம்மா
தெரியாத உங்களுக்கு
தெரியாதே
இது ஏனா அத பத்தி சொல்ட்டுமா எனக் தெரியு இப்ப நம்ப போயிட்டு பேங்க்ல லோன் கேக்றோ அப்டின்னா
ம்
அ ஃபஸ்ட்டு நம்மள்து வந்து மாச மாச வந்து நம்ப வங்கி் கணக்குல வரவு செலவு எல்லா இருக்குணு போட்டு போட்டிருக்குணு எடுத்துருக்குணு
ம்
மாசத்துக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ நம்ப சம்பாதிக்கிற பணத்த பேங்க்ல போட்ணு திரும்பியு எடுத்துக்லா ஆம்மா போட்டு திரும்பி எடுத்தோன் வெச்சுக்கோங்க நம்பிள்து ரன்னிங்லே இருக்கு நம்ப வருமானத்த அதுல காமிச்ச மாரி
ம்
அப்பறோ எ பைய பாப்பாக்கு எங்க பொண்ணுக் காலேஜுக்கு லோன் வேணுன் போயிட்டு கேட்டே எனக்கு அவுங்க மேனேஜர் சொன்னத்தா ஆனா எனக் தெரியாது இது இருந்தாலு நா சங்கத்துக்கு போடுவே எடுக்குவே
வை
இந்த ரன்னிங் இருந்துட் தா இருந்துச்சு ஆனா இதுதா காரணோன் தெரியாது எனக் அப்ப
ம் ம்
அப்ப அந்த பேங்க் மேனேஜர் சொன்னாங்க இந்த மாரி போட்ணு எடுக்ணு உங்க வருமான என்னமா என்ன பண்றீ நீங்க அப்டின் கேட்டாங்க
ம்
நாங்க இந்த மாரிதா நாங்க துணி வியாபார பண்றோ அப்டின் சொல்லிருந்தே
ம்
சரிமா அப்டின்னா மாசம மாச நீங்க எவ்ள அ பேங்க்ல போட்டு எடுத்திருப்பீங்க உங்க வருமானோ அப்டின் கேட்டாரு
ம்
மாச மாசம் போட்ருக்றே சங்கத்துக் போட்டு எடுத்திருக்குறே சார் அப்டின் அவரு பாத்துட்டு நல்லா கரெக்டா இருக்கு டிரான்சாக்ஷனு அப்டின் சொல்லிட்டு சரிம்மா நா சொல்றதெல்லா நீங்க எல்லாமே எடுத்துட் வாங்கன்ட்டு ஒரு ஒம்போது ஆமா எஜுகேஷன் லோனுக்கு எல்லாமே எழுதி குடுத்தாரு
ம்
அ அது போயிட்டு நெட் சென்ட்ர்ல எல்லா போயிட்டு பண்ணணுமா
ம் ம்
நெட் சென்டர்ல போய் வித்யாலயான்ட்டு ஒரு இது இருக்கு ஆப் இருக்கு அதுலப் போயிட்டு நீங்க நெட் சென்டர்ல எல்லாமே பண்ணிட்டு வாங்கமான் சொல்லிருந்தாரு எல்லா எழுதி குடுத்துட்டிருந்தாரு
ம்
எல்லாமே போயிட்டு பண்ணி அப்லோட் பண்ணி நெட் சென்டர்ல
ம்
ஆ எல்லாமே பண்ணிட்டு அப்பறோ எடுத்துட் போனே கரெக்டா இருந்துச்சு
சீக்கிரமா முடிச்சு குடுத்தாங்களா
ஆமா கரென்ட்டா கரெக்டா இருந்ததுனால எல்லாமே எந்த ஏற்கனவே நான் ம் சேல்ஸ் பண்ணுறதுனால ஐடி ஃபைலயும் பண்ணியிருந்தே
ம்
ஐ டி ஃபயில் பண்ணுங்க ஒரு பேங்க் மேனேஜரு நீங்க எப்ப லோன் வேணும் என்ன வேணு அப்டின்னாலும் ஐ டி ஃபைல் இருந்தா நான் போயிட்டாலும் வேற யார் வந்தாலும் உங்களுக்கு குடுக் ப்பாங்க அப்டின் சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் சொல்லிருந்தாரு அது ரன்னிங்லே இருந்துச்சு இந்த ஐ டி ஃபைல்
ம்
அதெல்லாம் பாத்துட்டு கரெக்ட்டா இருக் குன்ட்டு ஆ ஒரு ஒன் வீக்லேயே முடிச்சு குடுத்துட்டாரு லோன் எல்லாம்
அப்புடியா பரவால்ல உங்க ஊர் பேங்க் எங்க ஊர்லல்லாம் போயிட்டு கேட்டா எஜுகேஷன் லோனுக்கே வாய்ப்பு இல்லன்னனு சொல்றங்க தரமாட்டேறாங்க இங்க நாங்க
இப்பயும் எங்க பையனுக்கும் போய் கேட்டிருந்தா நான் இன்னொரு பேங்க்ல அந்த பேங்க்லே போய் கேட்ட
ம்
அந்த பேங்க்லே போய் கேட்டதுனால அவுங்க ஏற்கனவே பொண்ணுக் குடுத்துருக்கோம்
ம்
ந்தாலும் சிபில் பாக்கலா நீங்க ங்க சிபில் பாத்துட்டு சொல்ற நானு அப்டின்னு சொல்லிருந்தாங்க
ம் ம்
சரி இன்னும் காலேஜ் ஜாயின் பண்ல அப்டின்றதுனால போல ஜா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஃபீஸ் கட்டிட்டு ஃபீஸ் பில் எடுத்துட்டு அவுங்ககிட்ட போய் பாக்கணும்
ம் ம்
பாத்தா அவுங்க அதுக் தகுந்த மாரி சொல்லுவாங்க கரெக்டா சி சிபில் இருந்தா எங்கப் போனாலும் லோன் குடுப்பாங்க
அப்டியா
ஆ சிபிலில் மட்டும் இல்ல சிபிலும் இருக்கணும் நம்ம வரவு போட்டு எடுத்திருக்கணும் அமௌண்ட் அதுல
ம்
பணத்த வந்து நம்ம சம்பாரிக்கிற பணத்த சும்மா கைல வச்சிருக்காம
அதுல டேன்ஓவர் டர்ன் ஓவர் காட்டணும் நம்ம ஆமா
ஆமா அதுல ஒரு நாளாவது போணும் திரும்பி எடுத்து நம்ப யூஸ் பண்ணிக்கலாம்
ம்
அந்த மாரி போனதும் டக் டக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு எல்லாமே என் பையனுக்கு அதே மா ரி எங்க பாப்பா கூட படிச்ச பொண்ணுக்கு அவுங்க அப்பா இப்பயும் மூணாவது வருஷம் ஜாயின் பண்றாங்க அவங்கள்து இன்னும் வேல ஆகவே இல்ல நீங்க என்ன பண்ணீங்க எங்களுக்கு இன்னும் லோன் குடுக்கவே இல்ல அப்டின் கேட்டாரு
து இழுத்து அடிக்கிறாங்க போயிட்டு கேட்டா கூட ரெஸ்பான்ஸ் குடுக்க மாட்டேன்றாங்க உங்களுக்கு பரவால்ல நல்ல எல்லாவும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கு
ஆ
நறைய பேருக்கு அந்த மாரி தரமாட்டேன்றாங்க போயிட்டு எவ்ளோ பேர் அது மாரிதாங்க எனக்கு தெரிஞ்சவுங்களும் போயிட்டு கேட்டுட்டேதான் இருக்காங்க அவுங்களும் மூணாவது வருடம் படிக்கிறாங்க இப்ப ஆனாப் பாவம் அவுங்களால வாங்கவே முடில
ஆ அந்த மாரி நம்ம கரெக்டா இருந்தா குடுக்குறாங்க ஒரு சிலர் வந் து அவுங்க சொல்றத கேக்காம ஏதோ ஒண்ணு பேசுவாங்களா அவுங்களுக்கு கோவம் வந்துட்டு இழுக்கடிக்குவாங்க அந்த மாரி
ம்
நீ என்ன பண்றது பேங்க்ல ஒர்க் ப ஒர்க் பண்றவங்கள பொ ருத்து நம்ப எதுவு பண்ண முடியாது ம் ரெக்கமென்டேஷன் இருந்துச்சுன்னா டக்குனு ஆயிடும் இப்ப இன்னொரு பேங்க்ல எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் இருந்தாரு அவரு வந்து ரிட்டர்ட் ஆயிட்டு போயிட்டாரு அவ்ளோதா
ம் அவரு ஏதாச்சு ரெக்கமெண்ட் பண்ணாரா
ஆ அவரு வந்து இந்த பேங்க்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணிவுட்டாரு
ஆ அதனாலதா உங்களுக்கு சீக்கிரமா ஆயிருக்கு
அதனால டக் டக்குன்னு முடிஞ்சிச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாம இல்ல அவரே இல்லனாலும் இன்னொரு பேங்க்லயும் குடுக்குறதுக்கு ரெடியா தான் இருந்தாரு நம்மளது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா பண்ணி குடுக்குறாங்க பேங்க்லயும் நாம திரும்புணு அவங்க சொல்லும் போதெல்ல ஒரு நாள் போயிட்டோம் ஓ யார் திரும்பியும் போறது அப்டின்ட்டு திரும்ப போகாம இருந்தோம்னா நம்பளுக்குதா நஷ்டோ அது
ஆமா
ம் நம்ம போனதா மறுபடியும் மறுபடியும் போயிட்டு அவங்க சொல்லும் போது என்ன கேக்குறாங்களோ
ம் எல்லா அவுங்க கேக்குறதெல்லாம் கரெக்டா இருந்தா
ஆ ஆமா கேக்குறதெல்லா கரெக்டா இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க
ம்
நல்லா பண்ணி எந்த பேங்க்லயும் இல்லை நான் போறே பேங்க்கில் நாலஞ்சு பேங்க்குக்கு போறே நாலஞ்சு பேங்க்லயும் எனக்கு பொறுத்த வரைக்கு எனக்கு பரவால எல்லாமே போடுறது எடுக்கறது எல்லாமே கரெக்டா ஈஸியா பண்ணிட்டு வந்துறே
கரெக்டா தான்
ம் அங்க பேங்க்குக்கு போனாலும் தெரிஞ்சவங்க ரொம்ப வயசானவங்க இருப்பாங்களா இண்டியன் பேங்க் போவேன் வயசானவங்க பாப்பா இது ஒரு செல்லான் எழுதிக்குடுமா அப்டின்ட்டு கேப்பாங்க
ஆ
அது அவங்களுக்கு ஃபில் பண்ணி குடுத்துட்டு வந்தா மா நீ நல்லா இருக்கணு அப்டின்ட்டு ஒரு சந்தோஷோ அவுங்களுக்கு
ஆமா அதெல்லாம் நம்ம ஒரு உதவி தானே நம்மளுக்கு
ஆமா ஒரு சோசியல் சோசியலாவும் இருப்போ நல்லா சோசில் ஹெல்பிங்கா பண்ணுவேன் எனக்கு மெண்டிங் யாராச்சும் ஏதாவது கேட்ட முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்
ம்
இப்ப குரூப் நடத்துறே சங்கத்துல ரெண்டு பேர் கலந் கேக்குவாங்க இவங்க சுச்சுவேஷனும் சொல்லுவாங்க அவங்க சுச்சுவேஷனும் சொல்லுவாங்க இப்ப என்ன பண்ணுவே ரெண்டு பேரும் பாதி பிரிச்சி எடுத்துக்கோங்க பிரிச்சி எடுத் தா முடியாதுன்னா யாராவது ஒருத்தர் அவருக்கு அவங்களுக்கு சுச்சுவேஷன் நம்பளுக் சொல்றாங்க இல்லையா
ஆமா பா
அப்ப என்ன சொல்லுவ இவங்களுக்கு நீங்களே கூட உட்டு குடுங்கன்னு இவங்ககிட்ட கேட்டு வாங்கி அவங்களுக்கு குடுக்குவோ
ம்ம்
அந்த மாரி
அந்த ஒரு மனிதாபிமான இருந்தா இங்கப் போனாலு நம்புளுக்கு கொஞ்சோ சக்சஸ் தா ஆகு
ஆமா அதனால ஓரளவுக்கு பரவால்ல அந்த மாதிரி ஹெல்பிங்க எல்லா பண்ணுவோ ம் யாராச்சு ஒரு பாட்டி எங்க தெருவுல இருப்பாங்க அந்த பாட்டி இப் போனா வந்தா பாப்பா இது வாங்கிட்டு வா பாப்பா அப்டின்ட்டு கை புடிச்சிக்குவாங்க அவங்களாலா நடக்க முடியாது
ம்
ஆ அவங்க ரொம்ப அ கலீஜா தா இருப்பாங்க
ம்
இருந்தாலு அது நம்ப பாக்க முடியாது இல்லையா நா அவ்ங்களால முடியாத பட்சத்துக்கு தான நம்மள கேக்குறாங்க
ஆமா ஆமா அந்த மாரி உதவியெல்லா செய்யணு நம்ப
அவங்க எப் எப்டி இருந்தா நம்பளுக்கு என்ன அவங்க ஏதோ கேக்கறாங்க நம்மளால முடிஞ்சது செய்ணுன்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்துட்டு வருவ நானு அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷோ ஆயிடு
ம்
உ வேலையெல்லா வுட்டுட்டு எனக்கு வாங்கி குடுத்தியே
ஆமா நீ நல்லா இருக்கணுமா அந்த மாரி வாழ்த்தும்போது மனசு திருப்தியா இருக்கு நம்மளுக்கு
ஆ மனசு திருப்தியா இருக்கு அ தெருவுல நா அப்புற நடந்து போன என்ன அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேக்குவாங்க அக்கத்துல பக்கத்துல அது ஏதோ பாட்டி பாவ கேட்டுச்சி வாங்கி குடுத்த ஆ ஐயோ அது போய் என்னா கலிஜா அங்க போய் நின்னு பேசினுருக்கிற அப்டின்னுவாங்க
ஆமா ஒரு சில பேர் அப்டித்தா பேசுவாங்க
ஆ அத அவங்களுக்கு தெரியாது என்னடா வயச ஆயிடுச்சே இதே மாரி நாமளு இந்த மாரி அந்த ஏஜிக்கு வருவோ ஆ அது யோசிக்க மாட்டாங்க
ம்
டக்குன்னு இந்த பதில சொல்லிடுவாங்க அதனால கொஞ்ச எறங்கி நம்ம செய்ணு நல்லது செய்ணு கெட்டது கெட் டதுன்னு சொல்லணு தெரியாதவங்களுக்கு நல்லதுன்னா நல்லது சரிமா இப்டி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லணு தப்பு இல்ல நம்ம உன்னொருத்தருக்கு செய் இது வந்து நம்மளு எந்த விதத்துலயு கொறை கொறைஞ்சிட மாட்டோ நம்ப
ஆமா
ஆ ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க பாத்துட்டே போவாங்க
உதவி பண்றதுக்கு மனசு இருக்கணு அதுவு மற்றவங்களுக்கு உதவி செய்யணுனா அந்த மனசு நம்பளுக்கு இருக்கணு இருந்தாதா செய்ய முடியு நா யாருக்காலு நானு முடியாதுன்னு சொல்ல மாட்ட என்னால முடிஞ்ச உதவி செஞ்சு குடுத்துட்டுதா வருவ
ம் ம் பேங்க்ல ஒரு பாட்டி ரொம்ப கெஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு அக் காவ அம்மா இது எனக் தெரியாது கொஞ்ச எழுதி கொடுமா எழுதி கொடுமா அப்டின்ட்டு
ம்
அந்த அக்கா இல்ல பாட்டி எனக்கு வேல இருக்குன்னுட்டு அப்டியே சடனா திரும்பி போயிட்டாங்க
ம்
ஆ அப்புறே சரி நானே போயிட்டு வாங்கி எழுதி கொடுத்தே
ம்
ஆ அது அவுங்களுக்கு ஒரு தெரியாதவங்க தான கேக்குறாங்க தெரிஞ்சா அவுங்க படிச்சிருந்தா நாலு எழுத்து எழுத தெரிஞ்சா எது கேக்குறாங்க நம்மல
ஆமா
தெரியாம தானே கேக்குறாங்க அதுவு பண்ணணு நம்ப இந்த மாறி ஆ ஆ சேரிம்மா அடுத்த கால்ல பேசிக்கலா ஆ சேரிம்மா நன்றி